வணக்கம் சி ஆஹ நல்லா இருக்கேன் சிஸ்டர் நீங்க எப்படி இருக்கிங்க பாத்திங்களா
சாப்ட்டாச்சு இப்ப வந்து நம்ம டாபிக் வந்து அப்புற உமன்ஸ் எஜிகேஷன் பத்தி பேசலாம் பெண்கள் பெண்கள் கல்வி ஏன்னா பெண்கள் வந்து இப்ப ஆக்சுவலி எண்ண போனா முந்தய மாதிரி இல்ல நாட்டுல வந்து நிறைய முந்தி வந்து பெண்கள் வந்து அளோடு கிடையாது வீட்ட விட்டு வெளிய போக கூடாது ஹஹஹ ஹ வெளில யாரு கூடையும் பேச கூடாது அந்த மாரி இருந்துச்சு நா நார்த் சைட்லயும் இருந்துச்சு இங்க இருந்துச்சு இப்போவும் நார்த் சைடு்லலாம் இந்த குஜராத்திக்காரங்க பையா லா அவங்கல்லாம் என்ன பண்ணுவாங்க அந்த சேலைைய எடுத்து பேஸ் கவர் பண்ணிட்டு தான் வருவாங்க ஆக்சுலி இதுவரைக்கும் அங்க இருக்கு ஒரு சிலவங்க அந்த காலத்து நா பாத்திருக்கலா ஆஹ் இப்போ உள்ள ஜென்ரேஷன் கிடையாது இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் பேஸ் வீட்டுலையே ஹ அத்த மாமா இந்த மாரி இருந்தா கூட வீட்லயே அந்த மாரி இருப்பாங்க நான் சொல்லுவேன் ஏ இந்த யார் எல்லா இருக்கிங்க இல்ல இல்ல எங்க இதுல இப்டிதா அதே மாதிரி அவங்க இல்ல இன்னொன்னு இருக்கு கால உழுந்துதான் கும்பிடணும் காலையில எந்திச்சுடன்னேன் அப்படின்ற இருக்கு அதெல்லாம் நான் சொல்லுவேன் இதெல்லாம் இப்போ பெண்கள் எங்கேயோ போயிட்டு இருக்காங்க நீங்க இதெல்லாம் இருக்கட்டும் மரியாதையா இருக்கட்டும் எல்லாம் இருக்கட்டும் ஆன டெய்லிதுதான் ஃபாலோ பண்ண முடியாது இப்ப வந்து என்னன்னா கல்வி வந்து ஒரு மனிதனுக்கு வந்து ரொம்ப அடிப்படை அப்படியான ஒன்று ஆனா இப்ப வந்து நான் என்ன சொல்றேன்னா ஆண்களை ஆண்களை ஆண்களை மாதிரிதான் பெண்களும் கல்வி வந்து கத்துக்கிடுதாங்க இங்க நிறைய எடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களும் வராங்க இவங்களும் வராங்க கல்வி வந்து இப்ப என்னனா பெண் கல்வி வந்து ஒரு ஒரு உமன் வந்து படிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்ன அந்த குடும்பமே உண்மைக்குமே ரொம்ப நல்ல உயர்வை தான் இருக்கும் ஏன்னா ஆண்கள் வந்து வேலை பாரக்குறாங்க ஆஹ் வீட்டுல அவங்க வந்து ஆபீஸ் வேலைக்கு போனாலே அவங்களுக்குள்ள அங்க உள்ள ஒர்க்கே சரியா இருக்கும் இதே இது இப்ப நான் படிச்ச நான் படிச்சிருந்தாலுமே நான் வேலைக்கு கிப்போலட்டாலும் சரி என்னல எனக் இப்ப உள்ள குழந்தைகளுக்கு வந்து நான் அவங்களுக்கு சொல்லி் கொடுக்குற அளவுக்கு எனக்கு வந்து இது இருக்கு ஏனா நம்மளோட நம்மளோட ஜென்ரேஷன் இன்னும் வளர்க்கதுக்காண்டி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அதுகாண்டி வந்து பெண் கல்வி வந்து உண்மைக்கு இம்பாட்டன் என எல்லா வேலையும் ஆண்கள் தான் பாக்கணும்னு சொல்லி கட்டாயம் கிடையாது ஏனா அவங்க வேலை விஷயம் போறாங்க அந்த காலத்துலல எல்லாம் லைட் பில் கெட்டுறது எல்லாம் கெட்டுறதும் வந்து ஆண்கள் தான் ஆனா இப்ப அப்படி இல்ல அவங்க வேலைக்கு போறாங்கன்னா இப்போ சொல்லிருவாங்க நீ இந்த வேலைய பாரு நீ பிள்ளையாளு ஸ்கூலுக்கு ஓப்பன் ஹவுஸ் குடுத்துட்டாங்கன்னா நீ ஸ்கூலுக்கு போ இங்க எலக்ரி பெல் போ பேங்க் போ இதெல்லா நம்ம படிச்சனால மட்டும் தா நம்மளால செய்ய முடியுது ஏன்னா இப்ப நிறைய பாருங்க பெண்கள் வந்து மருத்துவராக இருக்காங்க ஆசிரியரா இருக்காங்க விஞ்சானியர் பொறியாளராவும் இருக்காங்க இந்த மாரி நிறைய துறையில வந்து பெண்க இருக்கிறதுனால வந்து இதுக்கு இதுக்கு முக்கியத்துவ என்னன்னு சொன் னா கல்விதான் ஒரு கல்வி கற்கலனா அந்த என்ன சொல்லுவாங்க அந்த ஃபேமலில வந்து வந்து இப்ப உள்ள ஜெண்ரேஷ இட்டுன்னு வந்து அது ரொம்ப கஷ்ட தா ஏன்னா இப்போ நார்மலா பாக்க போண்னாலே பெண்கல வந்து மே மேக்சிமம் டிகிரி நார்மலா டகிரி எல்லாருமே நார்மலா டிகிரி படிச்சிர்றாங்க ஏனா இப்ப வந்து குழந்தை கல்வி சொல்லப்போ வந்து ஒரு சமூக வந்து எந்த மாரி முன்னே முன்னே இப்போகுதுன்னு சொல்லி பாத்தோம்னா அந்த நாட் வீட்டுல வந்து ஒரு குழந்தைகளுக்கு கல்வி சொல்லி் கொடுக்குறதும் பெண்களுக்கு கல்வி இம்பார்டன் பெண்கள் படி திருந்தா மட்டுதா அந்த குடும்பத்துல குழந்தைகளுக்கு கல்வி கத்து கொடுக்க முடியு அது ஒரு முக்கியமான ஒன்றா கருதப்படுது
கண்டிப்பா சூப்பரா சொன்னீங்க சிஸ்டர் அப்டியே ஒரு ஒரு பெரிய ஒரு கட்டுர மாரியே சொன்னீங்க அழக ஆஹ் நிச்சயமா நீங்க சொன்ன மாரிதா சிஸ்டர் என்ன பொறுத்த வரையில பெண் கல்வின்றது பாத்தீங்கலா அது வந்து ஒரு தமிழ்நாட்டோட முதுகெலும்பு மாரி சொல்லலாம் ஏனா பெண் கல்வின்றது பாத்தீங்னா நீங்க சொன்ன முற்பட்ட காலத்தில் அதாவது நீங்கா ஒரு என்பது தொண்ணூறுகள்லயே வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூறுகள்யே இருந்து இருக்கு பெண்கள் வந்துட்டு ஒரு பத்தாவது வரைக்கும் நீ படிச்சா போதும் நீ படிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி குடும்பத்துல வந்து நீ உன உடனே பத்தாவது முடிச்ச உடனே நீ ஒரு ந ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நீ வந்துட்டு வீட்டுல வேல பாரு சமையல் கத்துக்க இதெல்லா கத்துக்கிட்டு அதுக்கப்பற உனக்கு நாங்க கல்யாண பண்ண வைக்க போறோன் சொல்லுவாங்க அதுக்கப்புற எதுக்காகன் பாத்தீங்கனா எனக்கு தெரிஞ்சு நா தெரிஞ்ச விஷயத்துல வந்துட்டு பெண்கள் வந்துட்டு வெளியில போறது பாதுகாப்பு இல்ல அவங்க அவங்க வந்து என்னதா படிச்சிருந்தாளோ அவங்களுக்கு பே பேசிக்கா ஒரு நாலேஜ் இருக்குனா அது பத்தாவது ஆவட்ட முடிச்சுட்டுவரட்டோ அதிகமா வேண்டா அப்டின்ற ஒரு தாட் தா பேரண்ட்ஸ்க்கு மத்தியில பெற்றோர்கள் மத்தியில நெறைய இருந்திருக்கு அந்த காலகட்டங்கள்ள இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிறுச்சு ஒரு பெண் படிச்சு டா ஆணுக்கு நிகரான அத விட அதிகமான சம்பள வாங்கலாம் ஏனா பெண்கள விட வந்துட்டு சாரி ஆண்கள விட வந்துட்டு பெண்களுக்கோ அதே சக்தி இருக்கு அதே வந்து அதே திறன் அறிவு எல்லாமே இருக்கு தென் நீங்களு உங்களுக்கே தெரியும் ஆண்கள விட பெண்கள் வந்துட்டு இந்த தே பத்தாவது பன்னிரெண்டாம் வகுப்பு அந்த மாதிரி தேர்வுகள்ல கூட அவங்க வந்து அதிகமான மதிப்பெண் வராங்க அப்ப ஏ அவங்க வந்து இந்த மாதிரி துறைகள நோக்கியோ ஒரு ஆஹ அரசாங்க உத்தியோகத்திலேயோ இல்லன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள்லயோ ஏ அவங்களால தலைமை ஆ ஆளுமைத்துவம் இருக்காது அப்படின்ற மாதிரி எல்லா ஆஹ் இப்போ நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டு பெண் கல்விக்கு முக்கியத்துவம் தராங்க சிஸ்டர் ஆஹ் இப்ப எங்க சிஸ் சிஸ்டர் கூட பாத்தீங்கனா அவங்களே இபில் கட்டுறது ஹ கரண்ட் பில் கட்டுறது பட்ஜெட் போட்றது து ஹ அந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு அவங்களாவே செய்ய கத்துக்கறாங்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுலருந்து அஹ் ஒரு குடும்பத்த வழிநடத்துறதுக்கான அஹ் மாத பட்ஜெட் போடுற வரைக்குமே பெண்கள் வந்து அவங்க கத்துக்கிட்ட கல்வினு நா நெனைக்கி ஏ சிஸ்டர்
கண்டிப்பா நீங்க சொல்றது உண்மதான் ஏன்னா இன்றைய கா நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கல்வி கற் கு வந்து பெண்கள் வந்து அப்போ வந்து குடும்பத்துல வந்து என்ன பண்றாங்கன்னா ஆறு குத்தியும் குழந்தைகளின் எதிர்காலத்தியும் சிறப்பா கவனிக்கணு அந்த மாரி இருந்தனால மட்டோ தா இப்ப கல்வியரிவு வந்து என்ன பண்றாங்கன்னா பெண்கள் வந்து படிச்ச பெண்களா பார்த்துதா இப்போ எல்லாமே இது பண்றாங்க நல்ல தலமோறையா வந்து உருவாக்கணு அப்புன்னா என்ன இப்ப நீங்க நெறைய பாருங்க மேரேஜ் பண்ணுன்னாலே நார்மலா டிகிரி முடிச்சுயிருக்கநோன்னுதா சொல்றாங்க இல்ல பெண்களாஇருந்தாலும் சரி ஆண்கலாம் சரி இல்ல எனக்கு ஈக்கோல படிச்சிருக்கனோ அப்படின் தான் சொல்றாங்க இப்ப என் ஏன்னா பெண்கள் அதிகமா படிக்கிறாங்க இப்ப என்ன கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுது அப்புன்னா கவர்மெண்ட் வந்து து ஒரு பெண்களுக்கு இவ்ளோ சதவீத நீங்க
இட ஒதுக்கீடு
கல்வி சல சலுகை வந்து ஒதுக்குறதுனால அவங்க வந்து நெறைய படிச்சதாங்க நெறைய இடத்துல நான பாக்குறேன் எங்களோட வீடலயும் எங்க அண்ணி பொண்ணு கூட அரே படிச்சிருக்கேன் எம் எஸ் சி எம் எஸ் சி எம் ஏ ம் மு பொண்ணு எம் சி ஏ முடிச்சிருக்கா சிச்சிருக்கா ஆனா அங்க மேரேஜ் பண்ணணும் அப்டின்னா எனக்கு ஈக்குவலா படிச்சிருக்கணும் இல்ல எனக்கு மேல படிச்சிருக்கணும் அப்தான் நான் மேரேஜ் பண்ணுவேன் அப்டிங்க இப்ப உள்ள காலகட்டத்துல வந்து பெண்களுக்கு அதிகம் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால அவங்க அளவுக்கு அதிகமே படிச்சு இந்த ஒரு ப்ராப்ளமும் ஏற்படுதுன்னு சொல்றன் என்னா பெண் கல்வி வந்து கல்வி வழங்குவது மட்டும் இல்ல அவங்கள குடும் குடும்பத்தையும் ஒரு கடமையா பாத்துக்கடணும் ஏன்னா இது வந்து நைய ஒரு சமுதாயத்துல வந்து பெண்களுக்கு கல்வி கொடுக்கற வந்து ஒரு பொறுப்பு தான் ஆனா பெண் கெழந்தைகள் பள்ளிக்கு அனுப்புது வந்து என்ன ஆகுதுன்னா அவங்கள வந்து திறமைகளை வளர்க்கவும் அவங்கள வந்து எந்த மாரி ஊக்குவிக்கலாம் அந்த மாரிக்குதான் கல்வி இம்பாரன் ஆனா அந்த கல்வியே படிச்சுட்டு இல்ல நான் இப்டிதான் இருப்பேன் நான எனக்கு மேல படிச்சிருக்கணும் எனக்கு எஜகேஷன் குல இல்ல அந்த மாரி வந்து சொல்லுது வந்து தப்பு
கண்டிப்பா கண்டிப்பா சிஸ்டர் இப்போ பெண் கல்வின்றது வந்து பாத்தீங்கன்னா நல்லா படிங்க அது வந்து நீங்க அதிகமா படிக்கிறதுனால நீங்க சொன்ன மாரி ஒரு சில வரன்கள் வந்து அதிகமா படிக்கணும் அப்டின்றத மாப்பிளைை சைடல சொல்றதோ அது வந்து ஆ இருக்கலாம் பட் ஆனா வந்துட்டு அவங்களுடைய விருப்பம் தான் சிஸ்டர் கல்வன்றது வந்து ஒருத்தவங்க அதிகமா படிக்கிறதுனால ஆ அந்த மாரி மன சஞ்சலங்கள் ஏற்படுத்தனா அதை நம்ம தவிர்க்க வேண்டியதுதான்
தவிர்க்க வேண்டியதுதான் நீங்க சொல்ற மாரி முன்மைக்குனா வந்து டபுள் டிகிரி நான் டபுள் டிகிரி பட் என்னோட ஹஸ்பண்ட் வந்து சங்கிள் டிகிரி தான் முடிச்சிருக்காங்க அவங்க யூ ஜி படிச்சிருக்காங்கா பி ஜி படிச்சிருக்கேன் பட் நான அப்டி சொல்லல என்னோட ஜெனரேஷன் என்னோட நா என்னோட லெவல்ல வந்து நம்ம நாமெல்லா வந்து நையிட்டி கிட்ஸ்சு இனி வரும் காலோ வந்து சொல்றோ ஏன்னா அவங்க வந்து அப்ப அவங்க சொல்லுவாங்க என்னோட அதிகம் படிச்சாலும் அவங்களோட அதிகம் படிச்சாலும் பட் நா இப்ப ஹவுஸ் ஒயிப் தான் வேலை பாக்குறேன் அவங்க சம்பளம் வாங்காங்க வித்தியாசம் இருக்கு என்னைக் எப்பயுமே வந்து கம்பேர் பண்ணக்க கூடாது
ஏனா கல்வி அடுத்தது வந்து சிஸ்டர் ஒரு ங்க ஒருத்தங்க பிஎச்டி முடிக்க வச்சுக்கோங்களே ஒருத்த யுஜிய முடிச்சிருக்கு வச்சுக்கோங்க சோ அவங்களுக்கான ஸில்ன்றது வித்தியாசப்படும் ஒரு புத்தக புத்தகத்துல இருக்கறத நம்ம படிச்சுட்டு இது இது வரைக்கும் முடி வச்சிருக்கேனா அது அவங்க டிப்பாட்மெட் வைஸ்ல வேனா அவங்க வந்து ஹைபிக்குள இருக்கலாம் சோ ஒரு இ தமிழ் ஆசிரியரா இருக்காங்கன்னா அதுல வந்து அவங்க ஒரு சிறந்த முனைவாளரா இருக்கலாம்ஹ் ஆனா வந்துட்டு அத இவர் வந்து ஒருபீக்காம் முடிச்சிருக்கருனு வச்சிகோங்களே இதுல வந்து இவர் வந்து ஒண்ணு ஒண்ணும் ஒத்து போகாது இல்லிங்களா அவங்கவுங்க ஸ்கில் அவங்க அவங்களுக்கு பெருசு
கண்டிப்பா நீங்க சொல்றது உண்மதா ஏன்னா நீங்க பாருங்க டாக்டர் படிச்சவங்க வந்து டாக்டர் பீல்டு தான் செலக்ட் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க ஐ டி பீல்டு செலக்ட் பண்ண மாட் ஏன்னா அவங்களோட ஐடி பீல்டுன்னு சொல்லல்லா இப்போ காலத்துல வந்து பெண்களை வந்து நெறைய பெண்கள் வந்து ஐடி ஃபீல்டு தான் போறாங்க ஏன்னா அந்த பெண்கள் வந்து ஐடி ஃபீல்டுல உள்ள பசங்க தான் மேரேஜ் பண்ணாதான் ஏன்னா அவங்களுக்குள்ள வேலைக்குள்ள எல்லாமே அவங்களுக்கு தெரியும் ஏன்னா அவங்க நைட் டியூட்டி பாக்குற மாரி வரும் அது மாரி ஒர்க்கு லோடும் அதிகமா இருக்கு அதனா அவங்க அவங்கள மட் ட்டு தா மேரேஜ் பண்ண முடியும் அதனால ஹே ஹ அவங்க படிக்கப்போமே அவங்க இப்ப எஜிகேஷன்க்குள்ள போறாங்கள அவங்க அவங்களோட லைப் பியுச்சர் வந்து அவங்க என்ன சொறாங்க எனக்கு இப்படித்தான் வேணும் இந்த படிச்சிருக்க அப்டி தான் எனக்கு வேணு சொல்லி அவுங் அப்பலே அவங்க சாய்ஸ் பண்ண ஆரம்பிச்சிறாங்க
கண்டிப்பா கண்டிப்பா சிஸ்டர் அதனால எஜிகேஷன்றது வந்துட்டும் து அவங்கவுங்க இத பொறுத்து இப்ப ஒரு பெண்ணுக்கும் ஒரு மாப்பிள்ளைக்கும் அண்டர்ஸ்டாண்டபிள் இருந்துச்சுன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை அது வந்து ஆஹ் எஜிகேஷன்றது நாட் மேட்டர் ஓன்லி ஸ்கில் இப்ப எல்லாருமே என்ன சொல்றாங்க ஆஹ்ஹ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேந்தா தான் இந்த காலகட்டத்துல ஒரு ஹஸ்பண்ட் மட்டுமே இயர்ன் பண்ணி ஒரு ஃபேமிலியை சேவ் பண்ணி கெழந்தைங்க படிக்க வச்சு அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்றதுன்றது கஷ்டோ இல்லைங்களா ஏன்னா ஆ இப்ப பெண்களும் அதே சரிசமமா நானும் வேலைக்கு போறேன் நானும் ஆஹ் சம்பாதிக்கிறேன் நீங்க சம்பாதிக்கிறத சேவ் பண்ணிக்கலாம் நான் சம்பாதிக்கிறத வந்து குடும்ப செலவுகளுக்கு பயன்படுத்திக்கலாம்ன்டு ஆஹ் நெறைய பெண்கள் வந்து இப்ப முனைஞ்சு வந்திருக்காங்க நீங்க என்ன நெனைக்கிறீங்க
இப்ப நீங்க சொல்ற மாரி நான் நெறைய இடத்துல பேங்க்லா போயிருக்கே முந்தியெல்லாம் வந்து ஆண் தான் இருப்பாங்க இப்ப எல்லா இடத்திலையும் பாத்து நா தனியாவே இந்தியன்ஸ் ஓவர்சீஸ் பேங்க் ஃபுல்லாவே ஒரு எடத்துல பாத்துருக்க ஃபுல் பெண்கள் தான் ஏன்னா அங்களோடைய எஜிகேஷன் எந்த மாரி வளர்ந்துருக்கு அதுனால அவங்க எவ்வளோ டெக்டே எவ்ளோ டெவலப் ஆயிருக்காங்கன்னு பாத்தன்னா அவ்வளோ ஃபு ஒரு பத்து இருவது பேர் இருப்பாங்க எல்லாத்திலுமே பெண்கள் தான் வேலை பார்க்கறாங்க இந்த மாதிரி இருக்கப்போ வந்து பெண்களுக்கு கல்வி கக் கற் கற்று கொடுக்கிறது மூலம் அவங்க ஃப்மிலியும் உயருது சமூகமும் உயருதுன்னு நான் சொல்லுவே சொல்ல வருவே
கண்டிப்பா சிஸ்டர் நமக்கு நா நேரமும் அஹ் அஹ் பேசுனதுல தெரியில
நமக்கான நேரம் முடிந்து விட்டது தோழா
நன்றிங்க சிஸ்டர்